ஆ கேக்குது
சாப்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு இப்போ காஃபி குடுச்சுட்ருக்கே
மதியா காஃபி எப்ப வேணா எப்ப வேணா காஃபி குடுத்தா குடுச்சுக்குவே
ஓ அப்டி நீங்க உம் அப்புறம் உம்
உங்களுக்கு ஃபிரெண்ட்ஸ் எல்லா எப்பிடி எத்தன ஃபிரெண்ட்ஸஸ் சைல்டுஹுட்ல இருந்தே வா இல்ல
இல்ல இல்ல சைல்ட் வுட்ல இருந்து எல்லாம் ஃபிரண்ட்ஸ் எல்லாம் இல்ல ஒரு ஃபோர்த்து பிஃப்து அந்த மாதிரி இருக்கிற பிரெண்ட்ஸ் கூட அவ்வளோலாம் டச்ல்ல சும்மா பாத்தா பேசிப்போம் அந்த மாதிரிதான் குளோஸ் ஆனதெல்லாம் இப்போ ஒரு நயன் சிலந்து னஸ் குளோஸ் ஆனதுதான்
அப்படிங்களா எனக்கு சைல்ட்ஹுட் ஃபிரெண்ட் வந்துட்டு இருந்தாங்க வீட்டுக்கு பக்கத்துலயே தான் இருந்தாங்க ஒன் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்றம் வீடு சேஞ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் சுத்தமா காண்டாக்டை போயிச்சு ஃபிரண்ட்ஸ் ஃபார்எவர் குருப்ளாம் எல்லாரும் ஒவ்வொருத்தவருரா லெஃப்ட் ஆக செய்றாங்க
ஆமா அப்படிதான் இருக்கும் ஒரு டென்த் வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இருந்தும் அதுக்கப்புறம் எல்லாரும் குரூப் எல்லாம் மாறி அங்க வேற வேற குருப் இது னா நைன்த்ல இருந்து இருந்த ஃப்ரென்ஸ் ல்லாம் இப்பவும் இருக்காங்க அவுங்க வந்துட்டு அடிக்கடி கால் பண்ணுவாங்க
நாங்க நைன்த்ல இருந்து அப்படியே டு்வெல்த் வரைக்கும் வந்ட்டோம் ஒரே குரூப் எடுத்து ஒட்டுக்கா வந்த்ட்டோம்
நீங்க ஒட்டுக்கா ஒரே குரூப் நானு என்னோட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா நாங்க ரெண்டுர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தோம் வேற எல்லாருமே ஆட்ஸ் தான் எடுத்தாங்க இருந்தாலும் பிரேக் டைம் போய் மீட் பண்ணி போம் ஏதாது செமினார்ல்லாம் இருந்ததுன்னா கிளாஸ்வைஸ் உக்கார வப்பாங்க நான் மேம் போனதுமே குடுகடுனு ஒடி வந்து கார்னர்ல உட்காந் ஆஹ் அந்த மாதிரிதான் பண்ணிப்போன் இருந்தாலும் லெவன்த் டுவெல்த்லையும் ஃப்ரென்ஸ் இருக்காங்க அந்த கேங்கும் இருக்கும் கிளாஸ் உம்
எல்லாம் ஒட்டுக்காவே போயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னாவே எடுத்துட்டோம்
உம்
உஹம்
அப்டிதான் நினச்சேன் யா ரெண்டு பேரு மட்டும் இருக்க போறா கிளாஸ் டைம் அப்படின்னு யார் கூட ஃபர்ஸ்ட் டேவே சண்ட போட்டானோ ஒரு ஒன் வீக் அப்புறம் அவங்க கூடவே பேசி சேந்து
கெடச்சிரும் அதெல்லா ஃப்ரெண்ட்ஸ் ல்லா நம்ம நெனச்சிட்டு போவோம் இப்ப நமக்கு ஃப்ரண்ட்ஸே கெடைக்காது அவுங் அது மாரி லா இருக்காதுனு நெனச்சிட்டு போவோம் பட் அவுங்கள விட பெட்ராவே கெடைக்கும்
லவங்கள விட பெட்ரா சொல்ல முடியாது ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு சொல்லி
நான் வந்துட்டு நைன்த் வந்ததுல அப்பதான் அப்படிதான் நெனைச்சே நமக்கு வந்துட்டு இப்போ சீ அவ்ளதான் நம இனிமே தனியா இருப்ப ட்வெல்த் வரைக் அப்டி நெனைச்சேன் அப்டி கிடச் பச்சதான் எனக்கு ஏன் ப்ரென்ஸ்
ஓ ஒ ஓக்கே ஓக்கே நானுமே நைன்து முன்னாடி ல்லாம் கொரோனா தானே நைன்தலதான் ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற வேற ஸ்கூல் மாறிட்டாங்க என்ன பண்றது அப்படிங்கனு மா இருங்க ஒரு ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைச்சாங்க அதுக்கப்புறமா எயி்த்ல அப்படி கிடைச்சாங்க நைன்த் போனதும் திரும்பி ஷஃபுல் ஆயிடுச்சு திரும்பி தனியா கிளாஸ்ல இருந்தே யார் கூடலாம் சண்டை போடுறேனோ அவுங்க கூடலாம் சேர்ந்து அப்டியே ஒரு எட்டு பேரா சேர்ந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி எ அப்புறம் என்ன பிரச்சன இருந்தாலும் எங்க பேர் வரும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படியே டென்த் வரைக்கும் போச்சு அதுக்கப்புறமா டென்த் வல எல்லா குரூப் எல்லாம ஆறதுனால அப்படியே இங்க இங்கயும் ஃபிரெண்ட்ஸ் கடைசாங்க அங்கேயும் பிரேக் டைம் போனா அங்க கூட இருந்துப்பன் கிளாஸ் டைம் ல இங்க கூட இருந்திருபேன் ஆமா அதுக்கப்புறமா ஏதாச்சும் கிளாஸ் தெர்ல அப்டியே எதாச்சும் ஏ பிரேக்லயும் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தேங்க அவுங்க கூட போல அப்டின்னா அவுங்க கோச்ப்பாங்க ஓ நீ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கெடச்சிட்டாங்கல்ல நான் அங்களா வந்து பிரேக் டைம்ல இங்க இத ஒரு ஸ்பாட் இருக் அங்க வந்துரனும் அப்டின்னு மறி நாங்களா இங்க வந்து உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் நீங்களா வரமாட்டீங்க அப்டிதானே அப்டிக்கிற மாறில சண்டெல்லாம் நடக்கும்
ஆஹ் அதெல்லாம் நிறையவே நடக்கும் மத்த இல்ல இந்த ரெண்டுகு ங்க வச்சிருக்க அவங்களுக்கு வந்துட்டு இதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இந்த கேங்லயும் அவங்க பேசணும் இந்த கேங்க் கூடயும் அவங்க இருக் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லாடி அவங்க கேச்சுப்பாங்க இவங்க ரெண்டு பேத்த கிட்ட கோச்சுக்கிட்டா அவங்க கோச்சுக்குவாங்க ஆமா அதெல்லாம் சம்ப நம்ம இவங்களையும் விட்டு குடுக்க முடியாது அவங்களையும் விட்டு
ஆமா உன் ஃப்ரெண்டு ஓவரா பேசுறா என்ட இப்பெல்லாம் பண்ணவேனாம் சொல்லு அப்டின்னா
உனக்கு வர வர அவுங்கதான் முக்கியம் அப்புல்லாம் சொல்லுவாங்க
ஆமா அப்டி முக்கியம்னா எங்களிட்ட சொல்லிரு நான்லாம் உன்ன டிஸ்டப் பண்ணல அப்டி எல்லா சொல்லுவாங்க
கேர்ள் ஃப்ரண்ட் பாய் ஃப்ரண்ட் சண்டை போடுறத விட மோச
ஆமா அதுவும் தெரியாம அவங்க கூட பேசுறப்போ எதாது சொல்லி அவங்கள பத்தி உங்க கிட்ட சும்மா அது இப்டி பண்ணா அப்பனா ஓ இப்பல்லாம் நம்ம பேசும்போது அவங்களோட புராணம் தான் ஓடுதா இங் க அவ உங்க அவன் போயிட்டான்
அப்டி எல்லா சொல் சண்டை போடுவாங்க அப்புறம் போன்லடி சேவ் பண்றது ஏதாது நிக் நேம் வச்சு சேவ் பண்ணிட்டா முடிஞ்சோம் சண்டை போட்டு ஊரே கூட்டிடுவாங்க
கேக்காது எம் மோ ஜிக்கு சண்டைப்போடுவான் போனி அவளுக்கு அந்த கலர்ஹார்டு போட்ருக்கு எனக்கு இந்த கலர் ஹாட்
அ ஹார்ட்டி இதுக்கு
அதனால எல்லாத்தையுமே பேர் போட்டு நார்மலா சேவ் பண்ணிப்பேன் அப்போ அதுக்கும் கேடப்பாரு சரி அவள நீங்க அப்படி நார்மலா சேவ் பண்ணிருக்கியா ஓகே நாங்களும் உனக்கு அதே நார்மலா
என்ன பண்ணாலும் ஏதாச் சொன்னாங்க என்னதான் பன்
ஆமா அப்படில்ல கேக்காம இருந்தாலும் ச் அதான் அவ்ளோ பெர்ச கண்டி ம ண்டி இப்ப எங்க கேம்பளே சண்ட வருது நானே என் பெஸ்ட்பிரண்ட் மட்டும் தனியா எங்கயாச்சும் வெளிய போயிட்டேனா அதுக்கும் கோச்சிபங்க நம்ம கேங்கா தானே இருக்கே இப்ப எதுக்கு கேங்குள்ளேயே நீ தனியா பிரிச்ச போறயா அப்படிங்கற மாதிரி
இந்த ரெண்டுப்பேர் ரெண்டுப்பேர் ஒன்னா இருந்தா சண்டை வரும் நம்மய ஒருத்தி பர்த்டேக்கு வேண்டி சர்பரைஸ் பண்றதுக்கு வேண்டி அவளட விட்டுட்டு நம்ம பேசிட் திருப்போ அதுக்கு சண்ட போடுவா என்ன எனக்கு தெரியாம என்ன பேசுற ஐயோ எங்களால அத சொல்ல முடியாதே
சு அது வந்து சஸ் தப்படி ஒரு ஒன்யியர் அந்த மாரி சண்ட இருந்துச்சு செகண்ட் இயர்லந்து அவங்களே சொல்லிப்பாங்க ஓகே இப்ப நான் போறே பர்த்டேக்கு நீங்க வந்துட்டு பிளான் பண்ணுங்க ஓ ஓக்கேவா அப்டின்னு சொல்லிட்டே போவாங்கங்க
நாங்க அப்டி சொல்ல முடியாது எங்களால அவளுக்கு தெரியாம நாங்க வந்துட்டு இங்க வாடி கொஞ்ச உன்கிட்ட தனியா பேசனும் நீ அந்த பக்கபோ அப்டின் சொல்ட முடிஞ்சது கத முடிஞ்து நினைச்சு க்கணும் ஓ அப்டியா இனிமே நா வேணால நா இங்க இருக் இருக்க மாட்டேன்னு சொல்லி பஸ்ட் பெஞ்ச் போய் உட்காந்துருவாங்க எவ்வளோ போ ப்ரெஷர் அப்பறம் நாங்க பிளான்ல பண்ணிட்டு அவ்வளாபோய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணு
ஆம்மா ஃபஸ்ட்டு நாங்க எனக். பண்ணுவோனா ஒருத்தி வந்து சொல்லிடுவா சேரி அவள அப்படியே ரெஸ்ட்ரும் கூடிட்டுப்போ அப்டின்னு சொல்லிட்டு அவ அப்டியே ரெஸ்ட்ரூம் கூட்டிட்டு போவா அந்த டைம் நாங்க பேசிடுவோ நாங்க இதெல்லா பேசிட்டோ அப்படின்னு இன்னொருத்தி போம்போது சொல்லுவோ. அழுதுட்டே நீ அவ்வள கூட்டிட்டுப்போ அப்படிங்கிற மாரி தனியாலா போயி. அவ்ளோதா. க்ளாசே ரெண்டாக்கிடுவாளுக.
ஓ பாரு எப்படி எல்லா பாடுபடுத்திருக்காங்க தெரியுமா சண்டைக்கி. நா வந்துட்டு ஒருத்திக்கி நிக்நேம்மு. ச்சு முன்னாடி பின்னாடி வந்துட்டு இந்த ஸ்பார்க்கிள் வர மாரி சேவ் பண்ணிருந்த.
உம்ம்.
அதுக்குஸ் ஐயோ எவ்வளோ சண்ட போட்டு ஒன் வீக் என்கிட்ட பேசல.
ஸ் உம்.
ஏன்னா அவளுக்கு ஒரு எமோஜி வச்சனா இவளுக்கு ரெண்டு எமோஜி வச்சுட்டனா. ஹஹேஹ அதுக்கப். அப்புறத்துலருந்து எமோஜியே வைக்குறதுயில்ல எவ்வளுக்கு வெக்கிறது இல்ல நா.
ஆமால்ல ஆ. மீட் பண்ணறது கூட ஓ நீங்க ரெண்டு பேருக்கு மட்டும் கெஃபேக்கு போறீங்க. எங்கள ஒரு வார்த்த கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரெண்டு பேத்தையும் விட்டு அங்க ஆறு பேரும் ஒரு தடவ போனாங்க. ஓ நாங்க ரெண்டு பேரும் போறது ஒன்னு நீங்க ஆறு பேரும் போறது ஒன்னா அதுவே எடுக்கறீங்களா நீங்க ஓ. அப்ப நாங்க அவ்வளோவா போயிட்டோல்ல அப்படின்ல்லா பேசி இதுக்கப்புறோ பண்ண மாட்டோ அப்படின்னு எல்லாருமே சொல்லியாச்சு. அதுக்கப்புறமு நாங்க அப்படியெல்லா வெளிய எல்லா போல. என் ஃப்ரெண்டு ஊருக்கு போயிட்டா நா பக்கத்து வீட்டு பொண்ணோட வெளிய ஷட்டில் விளையாண்டுட்டு இருந்தத எ ஃப்ரெண்டோட தங்கச்சி எ ஃப்ரெண்டு ரெண்டு கூட ஸ்கூல் ஃப்ரெண். ட விளையாண்டு இருக்க அப்படின்னு அவகிட்ட சொல்லி ஓ நாங்க இவ்வளோ சொன்னதுக்கப்புறமு நீங்க திரும்பி ரெண்ரெண்டு. பேரா மீட் பண்ணிக்கிறிங். நம்மளா ம்ச் அப்படின்னு சண்டேயாயிகிட்டு இருக்கு இப்போ. இன்னிக்கு காலையில என் ஃப்ரெண்ட்டு ஸ்கிரீன் ஷாட் அனுப்புறா இங்க பாரு டீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க நானே இன்னிக்குதா டீ ஊர்ல இருந்து வர அப்படிங்குறா அவ. .
ஆஹ இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்ட வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டோ.
ஆமா அதுவும் அவங்க சொல்றாங்க நாங்க இருந்துட்டு நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோ ஓகே நீ நீங்க ரெண்டு பேரு இருந்தா உங்களுக்கு ரெண்டு பேருக்குதா புடிச்சிருக்கா உங்களுக்கு ரெண்டு பேரா இருக்குறதா புடிச்சிருக்கா நா அக்செப்ட் பண்ணிக்கிற. உம் இனிமேல் நாங்க கேட்க மாட்டோ. இதுக்கு மேல கேட்டா எங்களுக்குதா அசிங்கோ. அப்டியெல்லா பேசி.
எங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்களோட ஈகோவெல்லா வந்துட்டு நீ ஹேர்ட் பண்ற அப்பீல்ல சொல்லுவாளுக. ஹஹேஹ.
நைட்டே ஊருக்கு போயிட்டு நேத்து நைட்டுதா வந்தா. என் பக்கத்து வீட்டு பொண்ணோட வெளையாண்டுரு. இருந்தத யாரோ பாத்து என்னமோ சொல்லி ஐயோ.
சொந்தக்காரங்களோட கஷ்டமான சண்டையா. ஆச்சே இது.
ஆமா இப்ப இத வேற நாங்க சால்வ் பண்றதுக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒரு மீட்ப் பண்ணோ. அப்ப இவங்களா சொல்லுவாங்க நாங்களாம் வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல வா அப்படின்னு சொல்லி மீட்டப் பண்ணி இதெல்லா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு.
ச்சி அதுக்கப்புறோ நார்மல். லை ஃபைனலி எண்டிங் சாங். போடனு ஹஹேஹ.
ஆமா. என்னதா பண்றதோ இவங்களயெல்லா வச்சுட்டு இப்படியே இருக்கு.
எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அப்போ ஒரே மாரிதா போல. சண்ட வந்துட்டா எல்லாருமே அப்படித்தா.
ஆமா ம்ச் என்ன பண்றது நீ எல்லாரு காலேஜ் எல்லா போயிட்டா அப்பப்படியே போயிருவாங்க இருந்தாலு சொல்லுவாங்க அட்லீஸ்ட் மந்திலி ஒன்ஸ் ஆச்சு. எல்லாரு மீட் பண்ணிக்கலா கால் ஆச்சு பண்ணுங்க அப்டியெல்லா சொல்லுவாங்க. அது எல்லா நடக்காது எப்பவாசீ நடக்கு ஆனா. தின்னு எப்ப எவ்வளோ நாலு கலிச்சு பாக்கும்போது அந்த ஒரு பாண்ட் இருக்குதா செய்யு.
ஆமா அந்த கம்ஃபர்டபுள்லாம் அவங்கிட்ட இருந் தான் மத்தவங்க கிட்ட டக் வராதுல்ல
ஆமா ம் எப்பாச்சும் ஒரு மாரி போர் அடிச்சா அப்படியே இருந்தா போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டே சிரிச்சு விளாக் எல்லாம் எடுத்திருப்போம் இல்ல அதெல்லாம் பாத்துட்டு இருப்பேன்
ஹோ நான் எங்க பெருசா போட்டோஸ் எடுக்கல ஆனா அப்பப்ப ஸ்கூலுக்கு தெரியாம இந்த வீடியோஸ் தான் எடுத்து வத் வச்சிருவோம் ஒன்னு அந்த விளாக் மாரி ஸ்கூலுக்கு யாருக்கும் தெரியாம போன் கொண்டு வந்து டீச்சர்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது இன்னைக்கு இங்க வந்துட்டு எங்க மேக்ஸ் மிஸ் டீச்சர் கிளாஸ் எடுக்கறாங்க சயின்ஸ் கிளாஸ் போகுதுன்னு சொல்லி குசு குசு பேசி நாங்களே விளாஃக் எடுத்து போட்டு
ஆமா
அந்த வீடியோஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சு போட்டோஸ் எல்லாம் அதிகமா வீடியோஸ் தான் எங்களோடதிருக்கும் எங்க வெல்ல போனாலும் வீடியோஸ் தான் அதிகமா எடுப்போம்
உம் சரி ஓகே நெக்ஸ் கால் பண்றேன்
ஆஹ் ஓகே